சார்
வணக்கங் மேம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ சார்
ஆ ஓகேங்க வீட்ல எப்டி எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க சார் எங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எங்க குடும்பத்துல எல்லா நல்லாருக்காங்க மேம்
ஓகே ஓகே சார் ஃபேம்லிலா நல்லாருக்கா ஃபேம்லிலா நல்லா போகுதா
எஸ் ஃபேமிலி நல்லத்தாங்க போய்ட்ருக்கு உங்ளுக்கு ம் சேர் சேர் இது அங்க கிளைமேட்ல எப்டி போயிட்ருக்குங்க
ம்ம திங்ககெழமைலந்து ரொம்ப வெயிலா இருந்துச்சு சார் இன்னிக்கி ஈவ்னிங் தா கொஞ்சொ மழ குடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஹாஃப்ன்வர் மழ பேஞ்சிச்சு
செரிங்க
கொஞ்சோ ஜில்லுன்னு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கூ சரியான வெயிலுக்கு தாக்கு பிடிக்கவே முடியல எங்கமே வெளிய போவே முடியல ஃபஸ்டு இந்த வெயில்னாலவே கொழந்தைங்கள கூட்டிட்டு எங்கயாவது வெள்ல போனோன்னா கஷ்டமா இருக்கு
கஷ்டமா இருக்கு ஆமா இந்த வருஷோ ரொம்ப வெயில் அதிகோ
அய்யய்யோ பா‌ சுட்டு எரிக்குது சுடு எப்டி சொல்றது காலைல அஞ்சர மணிக் சேட்டான் வந்துர்றாரு அவர் கொஞ்ச லேட்டா வந்தா என்ன ஒரு நாள் லீவ் போட்டா என்ன நாங்களாது கொஞ்ச நல்லா இருப்போ ஆ அவ்ளோ சின்சியரா ஒர் இப்டி ஒர்க் பண்ணோ அப்பறோ மத்தவங்களா எப்டி இருக்கறதுன் தெரியல ஒரு நாள் ரிலேஷன் வீட்டுக்கு எங்கயாது போயிட்டு வர்லா லீவ் எடுத்துக்கலா இல்ல பொறுமையா லேட்டா வர்லா எதுவுமே பண்ண மாட்றாரு ரொம்ப கஷ் டமா இருக்கு ச ஆ அய்யயோ இப்டிலா இருந்தா நம்மளுக்கு செட் ஆவாது
ஆமாங்க ரொம்பதா போட்டு வாங்கு வாங்குன் வாங்குதார்
அதுவு இல்லாம பசங்களுக்கு வேற ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுங்க வேற ரொம்ப கஷ்டப்பட் டு காலைல போதுங்க
ஆமாங்க
போவும்போதே டயடா இருக்கு கண்ணு தெர்ல கண்ணெல்லா இருட்டாயிடுச்சு வரும்போதூ அதே வார் த்ததா சொல்லுதுங்க பாவமா இருக்கு அதுங்கள பாக்கம் போது
ஆ அந்த அளவு வெயில் போயிட்ருக்கு
ஆமா ஒரு பத்து நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிருக்கலா
கரெக்ட்டுதாங்க ஆனா ஒ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாட்லா கரெக்டா ஜூன் ஆனா மழ எல்லா ஸ்டாட் ஆயிடூ
ஆமா இப்ப எங்க ஆ அந்த அளவுக்கு மக்கள் பாவோ செய்றாங்க நெனக்கிறே
பாவோ செய்றாங்க ஆமா அக்கா என்ன தா இருந்தாலு உண்மதா என்ன மரத்த ஃபுல்லா அழிச்சிட்றாங்க பொல்யூஷன் அதி
ஆ அதுதா பாவோ செய்றாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மரோ வளர்ப்போன் சொல்றாங்க ஆனா இருக்ற மரத் த்தெல்லா அழிச்சர்றாங்க அப்பறோ எங்க அது காத்து வசதிக்கே வழி இல்ல சார் சென்னைல சும்மா அந்த வெளியில உக்காஞ்சா கூட காத்து வசதின்றது ஒண்ணு கடையவே கடையாது எங்க வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரோ இருக்கு அது பொம்ம மர மாரி அப்டியே நிக்குது இப்டியு அசையல அப்டியு அசையல
ம் இந்த சைடு கூட பரவால்லைங்க கோயந்தூரு சென்ன சே இப்ப நாங்க இருக்க பக்கோ பொள்ளாச்சி தானுங்களா ஆ பக்கத்துல கேர்ளா ஆ கரெக்ட்டு தான ம் நாங்க இருக்க சைட்லா பாத்தீங்கனா வயல்வெளியு இதுலா இருக்கு இங்கயு பாத்தீனா அப்பப்பதா காத்து வருது
அப்டிதா இருக்கு சார் காத்துக்காக எங்கயாவது போய் உக்காஞ்சா எங்கயாவது காத்து அடிச்சிச்சு வசுக்கோங்கள பா அய்யயோ உயிரே வந்த மாரி இருக்கு அப்புடி தோணுது
ஒத்துக்கிர்றே
பீச் சைடு்ல்லா நல்லா காத்து வருன்னுவாங்க அந்த சைடு கூட காத்துன்ற ஒரு பேச்சுக்கே எடோ இல்லாம போயிர்ச்சு
பீச்சுலயுமே வரது இல்லைங்களா
ஆமா சார் எங்க சார் வருது? ஈவினிங் டைம்ல போய் அப்டியே கொஞ்சோ நேரம் உக்காரலான்னு பாத்தா ஐய்யயோ அனல் காத்து வருது அப்டியே அனல் காத்து அடிக்குது. சுட சுட சுட சுட அடிக்குது மூஞ்சுல பட்டு அப்டியே எரியுது அய்யயோ கஷ்டமா இருக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா கூட உடனே தண்ணிய எடுத்து ஊத்திக்கலாமா பேஸ் வாஷ் பண்ணி ஐஸ் கிட்ட எடுத்து வய்யி அந்தளவுக்கு
ம் அத்தாதாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன் ஓஸ் ஏற்கனவே ஓசோன் வேற கேப் இருந்தது இப்ப சூரியன்லயே கேப் வந்துருச்சுங்றாங்க.
அய்யயோ அவளதான் போக வேண்டியதான் சாரு. இருந்து
அவ்ளோதாங்க இங்க போகாத இங்க வை இந்த இயர் வந்து யோ அ வேர்ல்டுலயே இருக்கிற கண்ட்ரிலயே நம்ம கண்ட்ரிதான் ஹீட் அதிகமா இருக்க போற கண்ட்ரி நம்மளது தா அப்டின்னு சொல்லியிருக்காங்க ரெக்கார்டே வர போது ஆமா
ஆமா சார் அது என்னவோ உண்மை தான் சார்.
ஆ அந்த அளவுக்கு ஹீட் போயிட்டுருக்கு
ரொம்ப எப்டி சொல்றது பசங்களுக்குல்லாம் எப்டி சொல்றது இப்படி கொடுங்க உணவு அப்டி குடுங்கன்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஸ்கூல்ல தொறந்துட்டு அதுங்க பாவம் காலையில எப்டி சொல்றது ஒரு எண்ணெய் வச்சு அனுப்ச்சாகூட அப்டியே கஸ் நைட்டு சாயங்காலம் வரும்போது அப்டி வருதுங்க அதுங்கள பாக்கும்போதே நமக்கு கஷ் டமாருக்கு வேத்து விருவித்து
ம் இன்னும் ஒரு பத்து நாள் தள்ளி வச்சுருக்கலாம் ஸ்கூல.
அதுதான் நானும் சொல்றேன் ஒரு பத்து நாள் தள்ளி ப நாலாம் தேதியே ஓபன் பண்ணியா ங்கன்னா சென்ட்டமா எடுக்க போதுங்க சொல்லுங்க? பத்து நாள் கழிச்சு ஓபன் பண்ணா கொஞ்சம் பரவாயில்ல மாரி இருக்கும் வெயில் காலமும் முடிஞ்சா மாரி இருக்கும்
ஆ ஏற்கனவே ஜூன் ஒண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேட் தள்ளி வச்சு நாலு நாள் நாலாம் தேதி வச்சிருக்காங்க
ஒன்னொன்னும் பிரயர்ல எத்தனை மயக்கம் போட்டு விழும் சொல்லுங்க அந்த கிரௌண்ட்ல வெயில்ல நிக் வச்சா கொழந்தைங்க எத்தனை மயக்க போட்டு விழுங்க ஒன்னுன்னுத்தி தூக்கிட்டு வந்து வ வக்கிறத காட்டியும்
ஆ ஆ
அதுக்கு ஒரு பத்து நாள் லீவ் வுட்டே தொறந்துருக்கலாம்.
நாங்க ஸ்கூல் டைம்லருக்கும் போதே பாத்தீங்கன்னா எப்டியும் பிரேவர் பிரேயர்ல ரெண்டு மூணு கீழே விழுந்துருவாங்க வெயிலா அப்போவே
ஆமா சார் நானே அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன் எங்களுக்குல்லாம் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளியே ஸ்கூல் சார். நாங்க நடந்துதான் வரணும் இல்லன்னா சைக்கிள்ள வருவோம் நாங்க சைக்கிள்ள வந்து த்தாலே நானு மரத்தடி நெழல்ல லா எப்பவுமே பஸ்ட்ல நிக்கணும்னு ஆச சபடுவேன் எனக்கு இந்த இதுவெல்லாம். தெரிஞ்சி எனக்கு வெயில் செட் ஆவாத போது நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்ல மரத்தடி நெழல்ல தான் நிக்கிறது முன்னாடி நிக்கணும்னு ஆசைப்பட்றதே கடையாது அந்த மாரி இது பண்ணுவோம் ஆனா தெரியாத பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுங்க
ஆமா
சின்ன பிள்ளைங்க அதுங்கல்லா வெயில்ல தா விளாடுங்க
ஆமா கஷ்டதா இந்த
எப்டியு கிரௌண்ட்னா ஓ ஓப்பன் பிளேஸ்ல தா வச்சுருப்பாங்க க்ரௌண்டு க்ளோஸ் பண்ணிலா வச்சுருக்க மாட்டாங்க அதுக்குள்ள எப்டி விளாடுவாங்க ம் அதே மாரி கிளாஸ் ரூம்ல ஃபேன்ஸலா வச்சிருந்து கொழந்தைங்கள கொஞ்சோ காத்தோட்டமா வச்சிருந்தா நல்லாருக்கு ஒரு ரூம்ல அம் பது அறுபது புள்ளைங்கள போட்டு அடைச்சிக்கிட்டு அப்டி வச்சிருந்தா அதுங்களுக்கு கஸ்ட ஒரு நாள் போன ஒன்னயே நியூஸ்ல இன்னிக்கு பாத்தீங்களா நெறய கொழந்தைங்களுக்கு ஒடம்பு சர்ல இன்னைக்கு நெறய கொழந்தைங்க ஆப்சென்டா நேத்து ஒரு நாள் தா போனாங்க இன்னைக்கு நெறய கொழந்தைங்க ஆப்சன்ட்
ஆப்சன்ட்டு அங்க என்னாச்சுன் தெர்ல ஓ ஹீட் ஒத்துக்ல
ஆமா ஜொர சளி வாந்தி இந்த மாரி
ஓ சேரி சேரிங்க அதுக்கு பத்து நாள் தள்ளியே வச்சிருக்கலா
அதுதா சொல்ற எல்லாரு பேரண்ட்ஸ் எல்லா கேக்கணு பெத்தவங்கலா கேட்டாதா அது சரி கொஞ்சோ மாத்தி வப்பாங்க பெரிய புள்ளைங்களா இருந்தாலு பரவால்ல
ஆமா
சின்ன பிள்ளைங்கலா என்னா பண்ணு
ரொம்ப கஷ்டதாங்க
அத விட ஒரு கொடும அந்த ப்ரீ கேஜி எல் கேஜி யூ கேஜி அந்த பதினொன்ற மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அனுப் ப்புவாங்க பாருங்க அந்த வெயில்ல கூட்டிட்டு வரணு அந்த கொழந்தைங்கள
ஆமா அதெல்லா ரொம்ப கஷ்டதா வெயில்லதா வேன் ஆ
இதுங்களுக்கு காலைல எழுந்துச்சு சாப்பாட கட்டி டிஃபனை கட்டி அனுப்றது இல்லாம அந்த பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த கொழந்தைங்க எல்லாருக்கு பக்கத்லயே வீடுன் சொல்ல முடியாது எல்லா கொஞ்சோ கொஞ்சோ தூரத் தில இருந்து தா வருவாங்க சிலருக்கு ஆட்டோ வசதி சிலருக்கு பஸ் வசதில்லா இல்லாதவங்கலா நடந்துதா போனு நடந்துதா வரனு
ஆமாங்க
எல்லாரு வண்டி வச்சிருப்பாங்கன் சொல்ல முடியாது
சொல்ல முடியாது ஆமா
அ அவங்கல்லா என்ன பண்ணுவாங்க கொழந்தைங்கள கூட்டிட்டு நடந்து தூக்கிக்கிட்டு தா போணு பெத்தவங்களுக்கு கஷ்ட கொழந்தைங்களுக்கு கஷ்ட நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு தொறந்துருக்கலா நாலா தேதி மத்த பிள்ளைங்களுக்குலா திங்க்கிழமை மேல ஒரு ஒரு வார கேப் விட்டு தொறந்திருக்கலா இப்ப இன்னிக்கு தா மழ ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சோ பெய்யு அப்டி அப்டியே கொஞ்சோ அப்டியே பெய்ஞ்சுட்டே இருந்துச்சு
அ அடுத்த வார ஒரு வார விட்டு அடுத்த மண்டே ஸ்டார்ட் பண்ணிருக்லா
ம் கொஞ்சோ யோஸ்ச்சிருக்கலா நிதனமா இவ்ளோ நாள் விட்டுட் ட்டீங்க எதோ அது இந்த சென்னைல வந்து திங்க்கழமைல இருந்து ரொம்ப ஹெவியான வெயிலு
வெயில் ஆமாங்க
ஆமா நியூஸ்லயே அறிவிச்சாங்க மாசமா இருக்கவங்க வயசானவங்கலா இந்த பத்து மணிலருந்து மூணு மணி வரைக்கும் வெளிய வராதிங்க அப்டின் ஆரஞ்ச் அலர்ட் மாரி குடுத்துருந்தாங்க
குடுத்துருவே
ஆமா அப்டி இருந்து ஸ்கூல மட்டும் தொறந்து விட்டுட்டாங்க இப்ப இதுல எத்தனை பேரண்ட்ஸ்சு ஆபிஸ்க்கு போறவங்களா இருந்தா அவங்க தாத்தா பாட்டியை கூப்பட்டு வர சொல்லுவாங்க அவங்கலாம் வந்துதானே அவனும் வெயில்ல ஆ அவங்களாம் வராம எப்டி இருப் ப்பாங்க கஷ்டம் தான் அது அது கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செரி நைன்த் டூ டுவெல்த் வரைக்கும் இந்த டைமிங்கோ இப்டி வச்சிருக்கலாம்
ஆமா எயித் வரைக்கும் ஒரு ஒன் வீக்காவது கேப்புவிட்டுருக்கலாம்
ஆமா அவங்கல்லாம் சின்ன பசங்க தான் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதுங்கபேக்வேற வெயிட்டு அதை வேற தூக்கிட்டு அத கொழந்தைங்க எப்டி போமோ
ஆமா பேக்கு நம்ம இருக்க டைம் கூட ஏதோது கம்மிய தான் கொடுத்துட்டு இருந்தாங்கங்களோ இப்பல்லாம் அதிகமாகொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க
நாளா ஸ்கூலு போற புள்ளைங்கள வச்சிருக்கே மேம் நான் ஒரு பத்து நாள் லீவ் போட் டு வெயில் நிதானமா அமுச்சு விட்டுருப்பேன் ஆப்சன்ட் ஆனா ஆப்சன்ட் ஆகிட்டு போட்டோம் அப்டின்ட்டு கேட்டேன் புள்ளைங்களுக்கு ஒத்துக்கல நான் என்ன பண்ண முடியும் இப்ப இத்தனை கொழந்தைங்க இன்னைக்கு லீவ் போட்டிருக்குங்க வாந்தி ஜுரம்
ஆ செரி செரிங்க
தேவையாது அதுக்கு ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஓபன் பண்ணா எல்லா கொழந்தைங்களும் நல்லா வரப்போதுங்க ஆ எல்லா ஸ்கூல் பஸ் இருக்கு அது பஸ் இருக்குன்றாங்க இல்லாத பச ங்க என்ன பண்ணுவாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஸ்கூல் பஸ் இருக்கா
இல்ல இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலும் எங்க விடுவாங்க
ஆ எல்லாருமா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க
இல்லண்ணே
அதெல்லாம் யோசிக்கணும்ல கொஞ்சம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னே தெரில
ம் இப்பதான் வந்திருக்காங்க கவுர்மெண்ட் இனி மேல போக போகதான் ஸ்டெப் எடுப்பாங்க
ஆனா வந்த முதல் மாசமே மகளிருக்கு ஆயிரரூபா குடுத்தாங்கல்ல சார் நல்லது சார்
நல்லது தாங் மேம் அது இனி போக போக நெறைய நல்லதான் நடக்கும்
ஆமா சார் ஓகே சார் உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி திரும்ப டைம் கெடச்சா பேசலாம் சார் ஓகே சார்
தேங்க்யூ
ஆ தேங்க்யூ சார் கால் கட் ஆகற வர வரைக்கும் பேசலாமா
ஆ ஓகேங்க
எப்ப கட் ஆகும்
பன்னெண்டு நிமிஷத்துல கட்டாகும்னு நெனக்கிறேன் மேம்
அப்டியா செரி செரி பத்து நிமிஷம் தான் ஆகுது அந்த ரெண்டு நிமிஷம் கட் ஆகுற வரைக்கும் பேசலாம் சார்
ஆ பேசலாம் மேம்
ஆ உங்க வீட்டு பி உங்க வீட்ல பிள்ளைங்களா இருந்தாங்கனா ஸ்கூல் போறவங்களா இருந்தா கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க ம் ஸ்கூலு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கை கால் மூஞ்சில்லாம் கழுவி
ஓகேங்க மேம்
ஒரு ஒரு வாரத்துக்கே சுடுதண்ணியே கொடுங்க நல்லதுதான் ஏன்னா இப்ப திடீர்னு போறாங்க நெறைய பேரோட தண்ணியெல்லா மாத்தி மாத்தி குடிப்பாங்க அவ்ங்களுக்கு செட் ட்டாகாது ஆ அதனால கொஞ்ச பாத்துக்கோங்க
ஆ கண்டிப்பாங்க
ஆ ஓகே சார்
ஆ ஓகே மேம் இல்லைங்க மேம் இப்ப எனக்கு இன்னு மேரேஜ் ஆகல தம்பிக்கு தா மேரேஜ் ஆயிருக்கு தம்பிக்கி இவ கொழந்த பாத்தீங்கனா இப்பதா ஒன்னேகால் வயசாகுது பையனுக்கு அதனால ஒன்னு பிரச்சன இல்ல பக்கத்துல தெரிஞ்சவ்ங்க இருக்காங்க அவுங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாங்க
ஆ சொல்லுங்க சார் ஏனா எந்த கொழந்தயா இருந்தாலு ஒடம்பு செரியில்லாம சின்ன பசங்களுக்குலா ஒடம்பு செரியில்லனா கஷ் டப்படுவாங்க அதுக்கு அவுங்கள விட பேரண்ட்ஸுக்கு தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுங்கள கைலயே வச்சுட்ருக்கணு ஒன்று ஒரு ஒரு வேலையு நடக்காது நாலா அதெல்லா ரொம்ப அனுபவிச்சு ருக்கே சார் அதுக்காகவே முன்னாடியே சொல்லிடுவே எ சிஸ்டருக்குலா கொழந்த பொறந்தா அஞ்சு மாச வரைக்கு அம்மா கிட்டயே இரு போயிடாத நாலா மூணு மாசத்துலே வந்து ரொம்ப கஷ்ட டப்பட்டே பாத்துக்க ஆள் இல்லாம அந்த மாரிலா சொ சொல்லிருக்கே அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கு ஹெல்ப் பண்ணுவோ நல்லதே நெனைப்போ நல்லதே நடக்குன்ற ஒரு நம்பிக்க கே ம் ஏனா சிலர் தெரிஞ்சா கூட சொல்ல மாட் ட்டாங்க அதுவு சென்னைய பொறுத்த வரைக்கு ரொம்ப மோசோ சார் நா நல்லா இருக்கனா போது யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு கெட்டு அழியட்டுன்ற மாரி இருப் ப்பாங்க அது சொந்தமே மத்தவுங்கல கூட சொல்லல எப்படா நம்ப விழுவோ கைத்தட்டி சிரிக்கலா அப்டின்ற மாரி இருப்பாங்க நாலா ரொம்ப அடிப் பட்டுட்டே சார் ரிலேட்டிவ்ல அதனால ஒரு அட் டி தூரமே நல்லது கெட்டதா ஹாய் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்ளா கெளம்பும் போது பாய் பாய் பாய் போயிட்டு வரே அவ்ளோதா எந்த ஒரு இதுவுலயு இப்பக் கூட ஃபேம்லி டூர் போனோ எங்க ஃபேம்லி வரைக்கு அம்மா அப்பா அக்கா அண்ண அக் அண்ணி எங்க ஃபேம்லி வரைக்கு நாங்க வரைக்கு பேசி நாங்க வரைக்குப் போயிட்டு வந்தோ அதுக்கே அவ்ளோ திட்டு அவ்ளோ பேச்சு நீங்க பேசுனா பேசு சிக்கோங்க எங்களுக்கு ஒன்னு கெடையாதுன் சொல்லிட்டு நாங்க பாட்டு போயிட்டு நாங்க வந்துட்டோ அதா சொல்றனே எப்ப விழுந்தா கைத்தட்